ஹலோ ஹலோ கேக்குதாங்க ஹலோ ஹலோ கேக்குதா ம் ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க
அ என் பேரு வேணி
நான் வ சும்மாதாங்க வீட்ல ஹவுஸ் ஒய்பு ஆ உங்களுக்கு வந்து ஆ பா
பசங்க இருக்காங்களா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பைய பாப்பா வீட்ல தான் இருக்கா ஆகுது பையன்
ஓகே உங்களுக்கு பின்னாடி ஏதோ மியூசிக் மாதிரி வருது ஆ ஆ சவுண்டட்டோயட்டுய்
கால் வந்துட்டே இருக்கா எனக்கு எதுவும் வரல உங்களுக்கு தான் வருதுன்னு நினைக்கிறே இன்னைக்கு என்ன பண்ணீங்க ஏதாவது இது இம்பார்டன் ஏதாவது பண்ணீங்களா
இன்னைக்கு சும்மா வீட்ல தாங்க இருந்தோம் அப்புறம் சூப்பர்ங்க அப்படியா ஓ ரெண்டு பேத்துக்கு ஒரே நாளா சரி ஹாப்பி பர்த்டே டூ யூ ங்க
தேங்க்யூ அதனான் கால டே வரையா அவ படைச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்த கேக் கட் பன இன்னைக்கிட் டே கொஞ்சம் அப்படியே பிஸியா போயிடுச்சு பசங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீ டைம்லாம் அவ்வளவு கடைக்காது
ம்
பசி நீங்க
நாங்க இன்னைக்கு வீட்ல தாங்க இருந்தோ இனி நாளைக்குதான் எங்கயாவது வெளியே போலாம் அப்படின்னு ஒரு பிளான்ு இனிப்ப பாப்பா ஸ்கூலுக்கு போறங்கட்டி அப்படியெல்லாம் போறது இல்லங்க ஏதாவது ஒரு பெஸ்டிவல்லா அந்த மாதிரி டைம்ல மட்டும் போய்க்கிறது
ஆ ஏன் பக்கத்துலல்லா ஏதும் கோவில் எல்லாம் நீங்கலே போ மாட்டிங்களா
போவோம் போவோம் ஏதா பங்க்ஷன் அப்படி இருக்க ஒரு டைம்ல ஆ தனியா போறது இல்லங்க ஏதாவது ஒரு பர்த்டே ஏதாவது விசேஷ நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி தாங்க ஆ இருக்கான் நாங்க ஜாய்ண்பேமிலி தா நீங்க
மாமியார் இருக்காங்க ஒரே ஒரு பையன் அஞ்சு பொண்ணு
நீங்க உள்ள ஒரே நிமிஷம் நீங்க உள்ளதான் இல்ல உங்களுக்கு என்ன நாட் ஆ ஆமா ஒரு மாதிரி கட்டாய் கட்டாய் கேக்குது ஒரு அ கேக்குறதெல்லாம் கேக்குது வாய்ஸ் கட் ஆகுது ஏதோ சவுண்ட் வர மாரியே இருக்கு டவர் ப்ராப்ளமா இருக்கும் டவர் ப்ராப்ளமா இருக்கு இல்லன்னா வீட்ல ஏதாவது சவுண்ட் வருது அது என்னுமோ
இல்ல இல்ல டவ
சாப்ட்டிங்ளா
சாப்டிங்களா ம் எல்லா முடின்ச்சு இப்போ இப்ப கிளியரா இருக்கா
ஆ நீங்க பேசுங்க ஆ இப்ப டொடக் டொடக்குன் அ நீங்க பேசுங்க நா இப்ப ஆ ஹலோ ஹலோ அ கேக்குதா கேக்கு அ இருக் க்கேங்க கேக்குதா ஹலோ ஹலோ தேன் இருக்கேங்க தேன்மொழி
ஆ நா இருக்கே நா இருக்கே லைன்லதா இருக்கே நா வெளிய தா வந்துருக்கே ம் இப்ப கேக்குதா உங்ளுக்கு கிளியரா இப்போ கேக்குதா கிளியரா
கேக்குது கேக்கு க்குது கேக்குது கேக்குதுங்க
டின்னர் முடிச்
டின்னெர் முடிச்சாச்சுங்க
எப்டி ஜாயின் ஃபேமிலின்றதுனா ல எல்லா டிஸ்கஸ் பண்ணி செய்வீங்ளா இல்ல நீங்க ஒரு ஆள் செய்றதா
அப்டி ஒரு டைம்சு என்ன பண்ணலான் யோசிப்போ அப்ப எப்பமே வந்து மாவு அந்த மாரி இருந்துர்ச்சுன்னா பிரச்சன இல்ல தோச தா அப்றம் வேற எதாது தோ அந்த மாவே இல்லாத டைம்ல மட்டு என்ன பண்லா அப்டின் சொல்லிட்டு இங்க எல்லாரு ஒரு ஒருத்தங்களுக்கு
அ ஜாயிண்ட் ஃபேமிலினா எத்தன பேரு ஒங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கவங்க
அண்ணா ஒருத்தங்க அவங்க வந்து தனியாருக்காங்க அத்த மாமா நானு பாப்பா அவரு நாங்க அஞ்சு பேரு ஒன்னாருக்
ம்
உங்க வீட்லங்க
அதா சொன்னனே நீங்க நாங்க மூணு பேர் தா எங்க மாமியாரு எங்க வீட்டுக்காரு நானு அவ்ளதா வேற யாரு இல்ல ம் ஒன்னு பெருசா வேலருக்காது ஆனா பசங்க இப்போ லீவ் டைமுன்றதுனால ரெண்டு பேரூ ஒன்னாரு ரொம்ப கொஞ்சோ கஷ்டமாருக்கு ஸ்கூல் போய்ட்டாங்னா ப்ரச்சன இல்ல கால்லே சாப்பாடு ஒர்க் முடிஞ்சிரூ ஆ அப்றோ நா மதியோலா ஃப்ரீயா
ரெண்டு பேருமே பாயா
ப்ப நைட்டு முடிஞ்சு அவ்ளோ ஹெவி ஒர்க்லா இருக்காது ஒன்னு என்னைக்காவது ஒரு நாள் தா எல்லா ஒ ரு நாள்ல‌ இந்த துணி தொவைக்றது மாவரைக்குறது ஒரு நாள்ல வந்துச்சுன்னா கொஞ்சோ கஷ்டமாருக்க மாதிரி இருக் கு மத்தபடி ஒன்னு‌ ப்ரச்சன இல்ல அப்றோ
என்ன பண்றாங்கா தூங்கிட்டாங்களா ம் ஓரளவுக்கு சமைப்பேங்க ரொம்ப மோசோ சொல்ல முடியாது சாப்புற அளவு சமைப்பே எப்பமே ஸ்கூல் டைம் ஃபுல்லா நா தா சமைச்சிருவே
உங்க பொண்ணு எத்தன வயசு ஆகு